ஹலோ ஆ கேக்குதுங்க தோழி வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்படி இருக்கீங்க தோழி
நல்லா இருக்கேன் தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க தோழி
எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தோழி இப்ப வந்து போன்பே கூகுள்பேலா யூஸ் பண்றாங்கள தோழி அதெல்லா வந்து அத பத்தி ஒங்க வர்ற ஏதாச்சு இருக்காங்களா தோழி
ம் எனக் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மரபுன் படி வந்து அப்டியெல்லா கிடையாது போன்பே ஜிபேலா கிடையாது நமக்கு பணம் வேணும் அப்டின்னாலே போய் பேங்க்ல இருந்துதா எடுக்கணும் இல்லன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்தா வந்து எடுத்துட்டு வரணும் அப்டினு வந்து பாத்தீங்கன்னா படிச்சவங்களுக்குதான் வந்து அது எடுக்கறது வந்து தெரியும் டிரவல் மெத்தடு அப்பெல்லாம் ஏ டி எமும் பெருசா கிடையாது இல்லைங்களா அப்டிதா வந்து இருந்தது செலான் எழுதி கொடுத் து நம்ம வந்து வாங்கறது அதனாலதா பத்தாம் வகுப்புல வந்து நம்ம படிக்கும் போதே நமக்கு அந்த செலான் எப்டி ஃபில் பண்றது ஒரு உள்ள போடுறதுக்கும் செரி பணம் டெபாசிட் பண்றதுக்கும் செரி பணம் விட்டாராவல் பண்றது செரி ஆ இப்டிதா வந்து ஒரு மெத்தட் வந்து இருந்தது அது போக வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் வந்துதா ஆரம்பிச்சுது அப்ப அவசரத்துக்கு வந்து நம்ம ஏடிஎம் போக முடியாது அந்த காரணத்தினால இப்ப வந்து ஜி பே போன் பே அதும் வந்து பாத்தீங்கன்னா நா கல்லூரி படிக்கிற காலத்துல ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாரி சமய அதுல வந்து ஜிபே எல்லாத்துகிட்யு இருக்கு சொல்ல முடியாது அப்போ ஒரு மெடிக்கல் ஸ்டோரோ இல்ல வந்து ஏதோ ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்போ அந்த மாரி கடைகள்ல தா வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பாங்க அவங்கதா ஜிபே போன்ப காலேஜக்கு ஒரு ஃபீஸ் கட்டுறதாகட்டும் அது வந்து கொரோனா சமயம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் ஆண்டு அந்த மாரி படிச்சிட்டு இருந்தே அப்ப எல்லா வந்து ஃபீஸ்லா பேமெண்ட் பண்றது அப்டித்தா சொன்னாங்க டைரக்டர் வந்து கட்ட முடியாது ஃபோன்பே பேங்க் பேங்க் ட்ரான்ஸ்பர் தான் பண்ணனு அதனால இந்த சமயத்துல வந்து பெருசா ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ற அவங்ளுக்கு ஜிபே ஃபோன்பேல அப்பதா வந்துட்ருந்தது அந்த சமயத் துலலா வந்துட்டு இந்த மார் ஸ்னேஷ்னரி இதுக்கு போய் தா நம்ம வந்து அக்கௌண்ட் நம்பர் குடுத்து மாத்த சொல்லீட்டு ருந்தோ ஆனா இப்போ வந்து பாத்தீங்ன்னா ஒரு அஞ்சாறு வர்ஷத்துலே வந்து நல்ல ஒரு இதாயிருச்சு சி இல்லைங்ளா நால்லா வந்து இ இப்ப நம்பளே வந்து எதாவ்து ஒரு அஞ்சு ருவாய்க் பொருள் வாங்னாலே ஃபோன் பே ஜிபே தா பண்ணிகிட்ருக்கோ அந்த மாரி ஒரு இதுல ட்ருக்கு இது வந்து ஒரு ஹா பரவால்ல எல்லா ஒரு இதுவையு வந்துட்டு ஈஸி ஆயிருச்சுன்னே சொல்லலா ஃபஸ்டல்லா வந்து பாத்தீங்ன்னா எந்த எடத்துக்கு போறதா ர்ந்தாலு நம்ம வந்து காசு எடுத்துட்டு போனு நமக்கு சேஃப்டிக்கு ஏதா ஒன்னு எடுத்துட்டு போனு கூட நண்பர்கள் யாரையாவ்து கூப்புட்டு போனு இப்பெல்லா ஒரு ஃபோன் இருந்தாலே அதுவே போதுமானதா ருக்கு இல்லைங்ளா தோழி அது நம்ம இப்ப நானுமே வந்துட்டு எங்கயாவது நா வெளிய போறே கணவரோட நா போற அப்டின்னா தூரத்துல போம்போது நா ஹேண்பேக்ல எடுத்துட்டு போவ கணவரோட போறேங்போது வெறு ஃபோனே போது ஏன்னா அவரே வந்துட்டு ஃபோன் மட்டுந் தா எடு துரு வருவாரு அவர் கிட்ட கேஷே ஒரு நூறுருவா அந்த மாரிதா இருக்கு அந்த மாதுரி எல்லாமே ஒரு ஃபோன்னு டிச் சிலைஸ்ட் அப்டி ஆயிருச்சு இல்லைங்ளா தோழி எங்க அம்மாவுமே அப்டிதா எங் அம் மாவுமே அப்பு டிதா எல்லா ஜிபே ஃபோன்பே தா பண்ணுவாங்க எதனா கேட்டாலு எதுவேனாலு வாங்கி தருவாங்க எல்லா போன்பே ஜிபே எதுமே வந்துட்டு கைல காசு வெச்சிருக்க மாட்டாங்க ஏதாவ்து பெரிய ஒரு எக்ஸ்பென்ஸ் ப்டின்னாதா ஒரு நக வாங்குறதோ எதாவது ஒரு துணிகள் வந்து எடுக்க போறோ அப்டின்னாலுமே அதுக்கு மட்டுந்தா நம்ப வந்து இது யூஸ் பண்றது இல்லைங்ளா
ஆமாங்க தோழி நக கடைல கூட இப்ப கூட பண்றாங்கதான் தோழி நம்ம போன் பே பண்ணா எல்லாமே யூஸ் அங்கயே வந்து நல்லதான் பண்ட்லா ஆனா நமக்கு ஒரு நெரியா அமௌண்ட்ன்றப்போ நம்ளுக் கொஞ்சொ கஷ்டமா இருக்கு ஏனா
ம் கண்டிப்பா ஆமா ஆமா அதுலியு வந்து பாத்தீங்கன்னா சிக்கல்கள் இந்த மாதிரி இருக்கு அப்போ வந்து நம்ம என்ன பண்ண முடியு அது மட்டு இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சில சிக்கல்கள் வந்து வரு இவ்ளோ நம்ம பேமெண்ட் பண்ணிருக்கோ அப்டிங்கம்போது ம் அ அதுலயு வந்து பாத்தீங்ன்னா இப்ப க்யூ ஆர் கோடு வந்து நம்ம கேலரில இருந்து அப்லோட் பண்றோனா ரெண்டாயிருவாய்க் மேல போகாது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணு ஆயிர ஆயிரமா அனுப்பீட்ருக்கனு இப்போ ஒரு பத்தாயிருவா அந்த மாரி அனுப்புறாங்கங்கும்போது அது நம் பிரிச்சு பிரிச்சு அனுப்ப வேண்டியதா இருக்கு இல்லைங்ளா ம் ஆமாங்க தோழி இப்போ நீங்க அந்த மாதிரி வந்துட்டு இப்போ வந்தது வந்து நல்லதுன் நெனக்கிறீங்ளா யு பி ஐ ஐ டி இல்ல ஜீ பே, ஃபோன் பே எல்லா சில நெறையா வயசானவங்க வந்து பாத்தீங்கன்னா அது யூஸ் பண்ண தெரியாம இப்போ நெறயா வந்து சைபர் க்ரைம் ஃபிராடு ஃபிராடு எல்லாமே நட க்குது அதுல வந்து பணம் எளந்தர்றாங்க பேமெண்ட் பண்ணத் தெரியாம அ அந்தமாதிரி வந்து நீங்க எதாவது அனுபவிச்சதுண்டா தோழி இல
கண்டிப்பா தோழி நானே அது மாரி பண்ணிருக்கன் தோழி ஏனா நா ஒரு நம்பருக்கு வந்து மாத்தி அம்ச்சு டேன் தோழி அவுங்க ஒரு நம்பர் சொன்னாங்க நா ஒ ரு வாட்டி நம்பர் மாத்தி அம்ச்சுட்டேன் தோழி அதுக்கப்றமே ஆ மா அனுப்புனல்ல தோழி அவுங்க என்ன பண்ணாங்கன்னா
ம்
நாங்க கால் பண்ணி கேக்கறப்ப ஃபோன கட் பண்ணிட்டாங்க தோழி அம்ச்சுட்டோ இந்த மாரி கொஞ்சொ அனுப்புங்க ரிடன்க்கு இதே நம்பர்க்குன் சொல்ட்டு நா இல்ல நாங்க கட் பண்ணிட்டோ அப்றொ திருப்பி நா கால் பண்ணோன் தோழி திருப்பி கால் பண்ணாலுமே வந் து ப்ளோக் பண்ணி எங்கள ப்ளோக் பண்ணிட்டாங்க திருப்பி வேற நம்பர்ல்ந்து கால் பண்ணா ஃபோன் நம்பர் ஸ்விச் ஆஃப் பன்னி டாங்க தோழி அதுக்கப்பறோ சைபர் காய்ப்ல கம்ப்ளைன் பண்ணோந் தோழி கம்ப்ளைன் பண்ணக்கப் றோ அவுங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க வ பெய்ட்டு இப்போ வந்து அவுங்களே இப்ப அனுப்ச்சிருவாங்கன்ற மாரி சொன்னாங்க கம்ப்ளைண்ட் பண்ணக்கப்பறோ அவுங்களுக்கு கால் போயிருக்கு போல அதுக்கப்றோ அவுங்ளே வந்து அ ம்ச்சி விட்டாங்க தோழி
ஓ அப்டிங்ளா ஓ செரி செரிங் தோழி நெறய பேர் பயப்புருவாங்க இல்லங்களா ஏனா இப்போ போ வந்துட்டு நாங்க அப்புடித்தா போட்டு விட்டுருக்கோ நீங்க திருப்பி அனுப்ச்சி விடுங்க அப்டினாலே ஃபோன் வந்து ஹேங் ஆயிருது ஹேக் ஆயிர்து அந்த மாரி இருக்கும்போது வந்துட்டு நம்ப பயந்து யாரா இருந்தாலு பயப்படதா செய்வாங்க அதனாலதா அவுங்க வந் து பயந்துர்
பயந்திருக்காங்க ஆமா தோழி அது ஒரு நம்முளுக்கு நான் இந்த மாரி வந்து ரெண்டு மூணுவாட்டி பண்ணிட்டந் தோழி அது எதனால வந்து நா அப்டி பண்றதாலயே இப்ப நா வந்து எங்க யாச்சு யாராச்சி நம்பர் சொன்னா நா அனுப்பவே மாட்ட தோழி உங்க ஸ்கேனர காட்டுங்கன்றுவ நீ செல்ல குடு ஆ கணவரு சொல்லுவாரு நீ எது அனுப் பாத நீ எதுக்கு ஃபோன எடுக்கிற நா எங்கனா போனா கூட ஃபோன நா வெச்சிக்கவே மாட்ட தோழி ஏன்னா ஃபோன வந்து கீழ போட் ருவே இல்லாச்சி இது மாரி எதனா ஒண்ணு பண்ணுவந் தோழி நானு அதனாலயே வந்து நா எங்கனா போனா ஃபோன கைலெ எடுக்கவே மாட்ட ஹஸ்பண்டோட பாக்கெட்ல வச்சிட்டு வந்துருவே நானு வேற எதாச்சு ஃபோன் வந்து ஏதாச்சு ஃபோன் வரு அப்ப மட்டு நம்ம பேசிக்கலான்ற வச்சிக்கிட்டு இதுக்கு முன்னாடி இதுவே நம்ளுக் கு வராது இப்ப இப்ப வந்து எங்கன்னா வெளியே போனா அப்டியே நம்ம பாத்துக்கலா இதுக்கப்றோ எது பண்ணா கூட பேசிக்கலான்றதனால அப்டியே வச்சிருங்க வந்து
ஆம்மா தோழி நானு அப்பிடிதா வெளிய போனனா ஃபோனு ஆரம்ப ஆரம்பத்துல ஒரு இரண்டு மாதம் அந்த மாரி இருக்கும் போது போன வெளியே போனே அப்டின்னா ஏன்னா ஃபோன வந்து நம்ப இதுவரைக்கு சரி கைலயே வச்சுட்டோ இவ்ளோ நாள் வந்து பாத்தீங்கன்னா பேக்லெ போட்ருவே ஹெட்ஃபோன் மட் டுந்தா மாட்டிக்குவ புளுடூத் மட்டு மாட்டிட்டு நா பாட்டுக் பாட்டு கேட்டுட்டு எங்கயா இருந்தாலு போய்ட்ருப்பே இப்ப வந்து பாத்திங்கன்னா சரி கணவர் இருக்காருனு அவரு ஜோப்ல வந்து குடுத்துருவ அவ ஏற்கனவே ரெண்டு ஃபோனு அவுரு வச்சிருக்காரு இப்ப பட்றா கொறக்கி வந்துட்டு என்னோட ஃபோனு சேந்து அவரு பேக்கெட்டே ரொம்பிருக்கு பேண்ட் பாக்கெட்டே ஆ இப்ப வந்திட் டு என்ன பண்ட்டாரு அப்டின்னா போன வர்ஷ வந்துட்டு சரி நீ எங்க ஃபோனாலு ஏன்ட்டயே ஃபோன குடுத்துட்ருக்க இந்தா நீ ஒரு ஹேண்ட் பேக் வச்சுக்கோன் சொல்ட்டு ஒரு சைட் பேக் மாரி வாங் குடுத்துட்டாரு இப்ப எங்கனா வந்து ஒரு லோக்கல்லே ஆகட்டும் இல்ல வெளிலெ எதாவுது ஒரு ஆ வெளிய நாங்க பயணம் போறதாகட்